வணக்கி உக்காந்து கொண்டு இருக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க
நாங்க இரவு உணவு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன்
கண்டிப்பா என்ன டாபிக் பத்தி பேசுவோ தோழி
நீங்களே சொல்லுங்களே
படிப்பின் முக்கியத்துவம் பத்தி பேசுவோமா
ஓகே தோழி
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நாங்க அந்தளவுக்கு இல்ல தோழி ஒரு அஞ்சாங்க்ளாஸ்தா தோழி
உண்மைய கூறுங்கள்
உண்மையை கூறுகிறேன் தோழி
நானும் இரண்டாம் வகுப்பே படித்து கொண்டிருக்கே படித்தேன்
பாருங்க தோழி நம்பக்குள்ள எவ்ளோ ஒரு ஒற்றுமை
அதனால்தான் படிப்பின் முக்கியத்துவம் தெரியாமல் இருவரும் இருக்கிறோ
கண்டிப்பா
நீங்க நன்றாக படித்திருந்தா என்னவாக ஆகிருப்பீர்கள்
நா நன்றாக படித்திருந்தால் டாக் டாக்டராக ஆயிருப்பேன்
நன்றாக படித்தா டாக்ட்ராக ஆயிரிப்பேனோ கண்டிப்பாக சிகிச்சைக்கு வேறு யாரையு அனுபக சேகவே தேவையில்லை அல்லவா
நமஸ்காரம்
நல்ல ஒரு வாய்ப்பை இழந்து விட்டீர்கள்
என்ன பண்றது யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அது அது தான கெடைக்கு தகுதிக் கி மீறி ஆசப்பட்டா கெடைக்குமா
பாக தோழி
திருமணத்திற்கு கூட ஜெயம் ரவியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசை
யாரு ஜெயம் ரவியையா
ம்
ஏன் தோழி அந்த ஆசை நிறைவேறவில்லயா
ஒரு வேலக்காரியா கூட அவுங்க வீட்டு பக்கத்துல இருந்திருக்கலாம்
ஓஹோ ஏன் அப்படி கூறுகிறீர்கள்
வேற என்ன பண்றத் யாருக்கு எந்த ஆச நடக்குது சொல்லுங்க
ஜெயம் ரவியின் நம்ம மனைவி அவரே டிவ் விவாகரத்து செய்வதாக இருக்கிறார்கள்
அப்டி இருந்து நமக்கு எடம் கட எடங் கடைக்காதுல்ல
கண்டிப்பா தோழி
நமக்கு அடுத்த ஒரு ஜெயம் ரவி கெடச்சிட்டாங்க அவளுக்கு கிட்டத்தட்டு போ முடியாது
கண்டிப்பாக தோழி உங்களுக்கு பிடித்ததுலயே உணவு பிடித்த உணவு எது
எனக்கு பிடித்த உணவுனா எராதொக்கு தா தோழி ரொம்ப புடிக்கு மீன் கொழம்பு கடல் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் எனக்கு ரொம்ப புடிக்கும்
நீங்கள் என்னை போல்
எனக்கு அதுந் அத சாப்ட்டா தா சாப்ட்டா மாரி இருக்கு இந்த மட்டன் சிக்கன் இதெல்லா எனக் கு சாப்பிட்டால் போல் இருக்காது
கண்டிப்பா ஆனா நீங்க சாப்படும் உணவு அனைத்தும் அதாவ்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு தானே
ஆமா
அப்பப்போ ரெடி பண்ணதாக தானேன் இருக்கும்
ஆமா
சொல்லங்கள் தோழி
ஆமாம் தோழி காலையில் பண்ணது மதியம் நீங்கலா
உணவே பயன்டுத்தி கொண்டிருக்கிறோ
பதப்படுத்திய உணவுன்னு சொல்றீங்கல்ல அப்டி எந்த உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்
ப்ராவு
பதப்படுத்தன உணவுன்னு சொல்றீங்கல்ல அப்டி எந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்
இப்போது உங்களுக்கு மீன் மீன் இன்னைக்கு புடிச்சாங்கன்னா அன்னைக்கே உங்களுக் கெடச்சிருது இல்லயா எங்களுக்கு அந்த மாரி கெடைக்கறது இல்லேல்ல எங்களுக்கு ஒன் வீக் கோ டென் டேஸோ ஒரு ஃப்ஃப்டீன் டேஸோ ஆன மாரிதான கெடைக்குது
அந்த மாரி மீன சாப்பறதுனால உங்களுக்கு என்ன பலன்
எதோ ஒரு இருக்கு நான்வெஜ் சாப்ட்டேங்கறது ஒன்னுமே தா இருக்குமே தவிர அது இருக்காது
ம்
என்னா தின்றது ஆனா சிக்கன் மட்டன் இதெல்லா இல்ல லைவா கெடச்சிரு அந்த மீன் மட்டுதா இங்க பாப்பாக்கு மீன் ரொம்போ புடிக்கு தம்பிக்கு மீன் ரொம்போ புடிக்கு
ம் இது இங்கிருந்து மீன் வாங்கி உங்களுக்கு அனுப்பணுனா ஒரு ஐஸ் பாக்ஸ் தா ரெடி பண்ணணு போலயிருக்கே ஐஸ் பாக்ஸ்ல ஃபுல்லா ஐஸ் கொட்டி அதில ஃபுல்லா மீன போட்டு பேக் பண்ணி அனுப்பி வெக்கணு போல இருக்கு
ஆமா
அப்டி சென் அப்டி குடுத்தால் மட்டு தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதுவும் இரண்டு நாட்கள் கழித்துதான் உங்கள் கையில் வந்து சேரும்
விடுங்கள் தோழி நான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கே
நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வரும்போது நாங்கள் நம்பல் மார்க்கெட்டுக்கு சென்று மீன்களை பார்த்து வாங்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவோம்
நீங்க ஹார்பர் போயிருக்கீங்ளா
போயிருக்கேன் தோழி
அங்க பாத்தீங்கன்னா தெரியுந்தான அ எவ்ளோ லைவ்வா மீன எடுத்து வந்து குடுக்குறாங்க இங்குட்டு
பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸா போகும் தோழி
எனக்கு அதை பார்க்க வேண்டுமென்று மிகவும் ஆசை
எதற்கு அதை பார்த்து என்ன பண்ணப்போகிறீர்கள்
விதவிதமான மீன்கள் விதவிதமான மனிதர்கள் வித விதமான
ஆர்பாரில் ஆர்பாரில் விதவிதமான மீன்கள் இருக்காது தோழி
ம்
ஒன்லி காசிமேடில் மட்டும் தான் விற் விதவிதமான மீன்கள் இருக்கும் ஆர்பாரில் ஒன்றி ஆர்பாலில் ஒன்லி கப்பல்கள் மட்டும் தான் இருக்கும் தோழி
சாரி தோழி சற்று மாற்றி சொல்லிவிட்டேன் நான் காசிமேடு துறைமுகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்
காசி முக காசிமேடு துறைமுகம் இங்கேதான் உள்ளது தோழி பக்கத்தில் எனக்கு ஒரு இரண்டு ஷாப்பிங் மட்டுமே உள்ளது
பாட்டு பாடுவாருல்ல ஏதோ ஒரு பாட்டு பாடுவாரே அந்த பாட்டெல்லாம் கே வேண்டும் அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசை
நம்ப போவோ காசிமேடுக்கு காலையில போணுன்னா விதவிதமா கப்பல்ல மீன் வந்துட்டே இருக்கும்
என்ன தோ
காசிமேடுக்கு காலையில் நான்கு மணி போல் போயிருந்தோம்னா கப்பல்ல மீன்கள் வந்து கொண்டே இருக்கும் விதவிதமாக
ஆமாம்
பாக்கறதுக்கு கண்ணு பத்தாது
அங்க ஆனாலு எல்லாமே விலை கம்மியாக தானே இருக்கும்
ஆமாம் தோழி கம்மியாகதா இருக்கு ஆனால் கூடையில் வாங்க வேண்டும் கிலோ கணக்கில் வாங்கணும்
இப்போ இறால்லா வாங்கணும்னா எவ்ளோ கிலோ வாங்குனா தருவாங்க
ஒரு கூட இரநூத்தம்பது ரூபா தோழி அப்படியே வாங்கனு ஒரு கூடை இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படியே வாங்கணும்
கூட அது எவ்ளோ இருக்கு
அதுல ஒரு ஒன்றரை கிலோ இருக்கு தோழி
புரியுது தோழி
வெரைட்டி வெரியே வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் தோழி சின்னது பெருசு பெருசு குட்டி குட்டி
இல்ல அது ஒரு அரக் கிலோ ஒரு கிலோ இருக்குங்களா
ஒன்றரை கிலோ இருக்கும் தோழி
இங்க எங்களுக்கு எவ்ளவு தெரியுங்களா கிலோ அறநூறு ரூபா எழுநூறு ரூபா இருக்கு
அநியாயம் ஆரண் சவுண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறதே நீங்கள் ஊரில் இருக்கிறீர்களா ஏதேனும் பஸ்ஸில் டிராவல் பண்றீங்ளா
இல்லை தோழி இல்லை தோழி நான் கடையில் இருக்கிறேன்
ஓகே ஓகே தோழி
உங்களுக்கு தான் தெரியுமே
தெரியும் தோழி திடீர் பயணம் வைத்துள்ளிறே
இல்லைத் தோழி உடல்நிலை சற்று மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது ஏனென்றால் நேற்றே கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிட்டத்தட்ட பத்து மண்நேரம் மேல் பயணம் செய்துவிட்டேன் இதற்கு மேல் என் உடல்நிலை தாங்காது
நானும் சென்ற வாரம் எட்டு மண்நேரம் ட்ராவல் பண்ணி என்னுடைய ஊருக்கு சென்றுவிட்டு வந்தேன் தோழி
பயணித்து சென்று விட்டிருந்தீர்கள்
எங்க தோழி
பயணம் செய்து கொண்டு இருந்தீர்கள்
ஆமா தோழி எட்டு மண்நேரம் டிராவல் பண்ணி என்னோட ஊருக்கு சென்று விட்டு வந்தேன் தோழி
கண்டிப்பாக கண்டிப்பாக
என்னுடைய கணவருடைய அண்ணனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க அதுக்காக போயிட்டு வந்த
நல்ல சாப்பாடு கிடைத்திருக்குமே
நல்ல சாப்பாடு எல்லா இல்ல தோழி ஆந்திரால புலாவு சாம்பாரு கறி தொக்கு இந்த மாரிதா தோழி
அண்ணா அவர்கள் வந்தார்களா
ஃபேமிலியோடதா தோழி
எந்த ஊரில் நடந்தது
ஆந்தரா தோழி
ஆந்தரா சென்றீர்களா
ம்
ஆந் ஆந்திரா வந்து இதில் தான இருக்கிறது அது பேர் திருப்பதி தானே இருக்கிறது
இல்லை தோழி
தெலுங்கானாவில் தான் இருக்கிறதோ
நெல்லூர்லருந்தே ஆந்தரா ஸ்டார்ட் ஆகுது தோழி
ஓ இனிமேனு வெளியூரு சென்றால் என்னையு கூப்பிடுங்கள் நானும் வருகிறேன்
வா தோழி கண்டிப்பா எங்க ஊருக்கு வந்தன்னா எப்டி சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எ நல்லா கவனிப்பாங்க நல்லா பாத்துப்பாங்க வசதி இருக்காது தோழி அதையு சொல்லிட்டே
வசதி இருக்கு வசதி வசதி ஒன்றும் தேவையில்லை மன நிம்மதி போது மன நிம்மதி இருந்தால் போது ஜாலியாக குத்தாட்டம் ஆடிக்கொண்டு இருந்தால் அதுவே எனக்கு போது
திரும்பவும் டிசம்பர் மாசம் செல்லுவேன் வரீங்களா
கண்டிப்பாக வருகிறேன்
இப்டிதா சோழி சொல்றீங்க
அது இல்லத்திற் கு வருகிறேன் அதுக்கப்பற மற்றவர்கள் வீட்டுக்கு செல்லலாம்
சரிங்க தோழி
எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆக இருக்கு
ம் கண்டிப்பா தோழி
வேறென்ன தோழி
கள்தா சொல்லணும் தோழி
உங்களுடன் பேசியது மிகவும் இனிமையாக இருந்தது
நன்றி தோழி டைம் முடிந்ததா
ஆமாம் தோழி
ஓகே தோழி நன்றி தோழி
அடுத்த காலில் கண்டிப்பாக சந்திப்போம் கண்டிப்பாக உடனே அழைக்கின்றே காத்திருங்கள் இரண்டு நிமிடங்கள்
காத் காத்திருக்கிறேன் தோழி
ஓகே தோழி பாய்
நன்றி தோழி